அ நெறைய அ உணவுகள்லா இருக்கு ஆனா அதுல வந்து அ குறிப்பா நம்புளுக்குனு வந்து ஒரு சில உணவுகள்தாம் புடிக்கு அந்த அ உணவுகள்லா வந்து எப்டி நம்ம வந்து அ தேடி தேடி போய் சாப்பர்றோ அதெல்லா வந்து ஒரு அழகான விஷ்யோ அப்டின் சொல்லா ஒரு நாளைக்கே நம்ம வந்து ஒரு மூனு விதமான உணவுகள் வந்து சாப்பர்றோ காலை அப்றம் மதியம் அப்றோ இரவு இந்த மாரி வந்து அ மூனாப் பிரிச்சு சாப்டும்மோது ஒரு சில நேரோ வந்து காலை உணவுக்கு வந்து இந்த இட்லி தோசை இடியாப்போ இந்த மாதிரி சாப்ட்டா கொஞ்சோ அ நல்லாருக்கு அதுக்கப்றோ மதிய நேரத்துல வந்து அந்த சாம்பார் ரசோ எல்லாமே வந்து நம்ம எப்ப உணவு சாப்ட்டாலு செரி அது வெயில் காலமாரு ந்தாலும் செரி குளிர்காலமா இருந்தாலு செரி அந்த உணவு வந்து நம்ளுக்கு அது சூடாப் பர் ரி மாரி சாப்ட்டோ அப்டினா அதுல ரொம்பவுமே ஒரு சுவையாருக் கு அப்டின் சொல்லா குறிப்பா அந்த இப்பல்லா வந்துதாந் தட்டுலா வந்துப் பயன்படுத்தறாங்க அப்ப முன்னாடிலா வந்து எலு எல்லாத்துக்குமே வந்து இலைகள் வாழை இலையதாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி வந்து வாழை இலைகள்லாம் போட்டு சாப்ட்டு அதெல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ம் அ ஆரோக்யமான ஒரு அ உணவு அப்டின்னு சொல்லா அந்த மாதிரி வாழை எலைல வந்து சுட சுட போட்டு சாப்பறது அப்டிங்கறதே அ இன்னொனு சொல்லப் போனா வந்து இந்த அ குளிர்நாள்ல வந்து பாத்தீங்க அப்டினா எல்லாமே வந்து நம்ம சூடா சாப்பன்னுன் தோணு எல்லாமே அ உதார்ணத்துக்கு வந்து அந்த தேநீர்லந்து எல்லாமே வந்து நம்ப சாப்பர்ற விஷ்யங்கள்லருந்து எல்லாமே வந்து நம்ப அ இந்த சூடா சாப்பிர்ற ஒரு அ இது வந்து நம்ளுக்கு தோணு மனப்பான்மை வந்து தோணு அந்த மாரி நெறைய விஷ்யங்கள்ல வந்து அ உணவு இன்னைக்கி பாத்தீங்க அப்டினா உணவு அ சார்ந்த துறை நெறையா வந்துருச்சு அதுக்குனே தனியா அ படிச்சு அ அதுல வந்து ஒரு அ நெறைய நெறைய பெரியப் பெரிய அ உணவகத்துலலா வந்து வேல செய்யறாங்க அதுக்குன் தனியா படுச் இன்னிக்கி சம்பாதிக்கிறாங்க அது மட்டு இல்லாம ஒரு அ குவெ ஒரு எதோ ஒரு வீட்ல எதோ ஒரு விசேஷோ வருது அப்டினா மொதல்ல அவுங்க யோசிக்கிற்தே வந்து அந்த உணவப் பத்திதா எத்தனப் பேர் வருவாங்க எப்டி ஆட்கள் வருவாங்க அந்த மாரி சமையல் அ நிபுணர கரெக்ட்டா தேர்ந்தெடுத் து சொல்லணு இந்த மாரி நெறைய விஷ்யங்கள் வந்து அ நடக்கு அப்டினு சொல்லா அ நீங்க சொல்லுங்க உங்குளுக்கு அந்த உணவுன் சொல்லும்மோது என்ன ஞாபகோ வருது அது இல்லாம இந்த உணவு வந்து நீங்க எப்டியிலா உங்ளுக்கு புடிச்ச உணவு எப்டிலாந் தேடித் தேடி சாப்டுவீங்க
ஆ கண்டிப்பா உணவுன் பாத்தீங்கனா அ உணவே மருந்து அப்படின்ல்லா சொல்லுவாங்க அது என்னன்னா அ நம்ம எவ்ளோதா ஒரு பிடிச்ச உணவா இருந்தாலு நம்ம அந்தத வந்து அளவுக் கு மீறி சாப்பிடைல அது வந்து அ நஞ்சாயிடுதா நெனைக்கிறே ஏன்னா எனக்குல்லா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மணிக்கு உணவுல வந்து அந்த காலையில வந்து ஆ எளிதான சாப்பாடு வந்து சாப்பட்றது வந்து நல்லதுன் சொல்லுவாங்க இருந்தாலுமே வந்து என்னிய பொறுத்த வரையு இந்த காலையில வந்து கொஞ்சோ நல்ல ஒரு உணவு எடுக்கையில வந்து அ அதிக படியான அ உணவு எடுத்துக்கிட்டோனா அது செரிக்கிற தன்மானம் வந்து அதிகமா இருக்கு ஆனா அந்த மதிய நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு அப்பறோ இரவு நேரம் ஆக ஆக பாத்தோம்னா அந்த அது வந்து செரிக்கிற தன்மை வந்து சுத் தமா வந்து கொறஞ்சிடும்ன் சொல்லலா அப்பிடி இருக்கும்போது நம்ம காலையில வந்து அதிகமான உணவு எடுக்கணு அப்டியின்னு போது நம்ம ஏ இப்ப எடுக்க மாட்றோனா ஆ நம்ம ப வேலைப்பளு அதிகமா இருக்கு காலையில அன்றாட எழுந்திரிச்சதும் அ வேக வேகமா பா வேலை பண்ணு அ பளு சுமை அதிகமா இருக்கிறனால நம்ம அதுக்கே வந்து நேரத்த செலவிட்றனால அந்த உணவ வந்து அதிகமா காலையில எடுத்துக்கிற நம்ம மறந்துறோ மறந்துட்டு நம்ம என்னப் பண்றோனா மதிய வேலைகள்ல ஓரளவு எடுத்துக்குறோ இரவு நேரங்கள்ல நமக்கு அதிக நேரம் கெடைக் குது வேலைப் பணில்லா முடிஞ்சிரு அப்டிங்கும் போது அந்நேரம் நம்ம அந்த பிடிச்ச உணவ வந்து அதிகமா சாப் டணு அப்டின் நெனைச்சிட்டு நம்ம அன்னேரோ அதிகமா எடுத்துக்குறோ ஆனா அதுதா வந்து இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில வந்து தவறா போய் முடி யுது ஆ அன்றைய காலங்கள்ல என்ன செய்வாங்கன்னா காலை உணவுதா வந்து அதிகமா வந்து எடுத்துக்குவாங்ளா எடுத்துட்டு அதிகமா சாப்டுட்டு அந்த காட்டு வேலைகள் இந்த மாரிக்கு வந்து அவங்க போகையல அவுங்களுக் கு அது வந்து வேகமா செரிமானமாயிடு அ மதிய உணவும் எடுத்துட் போயிருவாங்க அத சாப்டுவாங்க அத சாப் டுட்டு திரும்பையு வேலை செய்வாங்க அது சரியா இருக்கு அப்பறோ இரவு நேரங்கள்ல வந்து அவங்க ஓய்வெடுக் கிற நேரம்னால அத சொல்லுவாங்க அ பாலும் பழமும் மட்டும்தா அந்த காலத்துல வந்து சாப்பிடுவாங்கன் சொல்லி ட்டு ஆனா அந்த வழிமுறை வந்து இப்ப எப்டி எந்த அளவுக்கு வந்து சரியா இருக்கு இந்த உணவுல அப்டின்றது வந்து ஆ பெரிய ஒரு கேள்வி கூறிதா ஏன்னா எல்லாமே வந்து இப்ப து ரித உணவுகள் வந்து அதிகமாயிடுச்சு ரோட்டு கடையில வந்து அதிகமா சாப்பறோ அப்டின்றப்ப அது வந் து ஒரு இப்ப எல்லாருக்கு அத வந்து கட்டுப்படுத்தறது வந்து ஒரு சிரமமான விஷயமா இருக்கு நீங்க அத துரித உணவுகள் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆ நா வந்து துரித உணவ ந்து எப்டி நெனைக்கிறே அப்டின்னா அது வந்து ஒரு எப்யாச்சு ஒரு மா மாசத்துல ஒரு தடவ இல்லன்னா அ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தறவ அந்த மாதிரி வந்து சாப்டா நம்ளோட உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பு கெடையாது இதே நம்ம அத வந்து அதே பழக்கமா வச்சுக்கிட்டோ அப்டின்னா இப்ப வந்து இப்பல்லா வந்து வேலைக்கு போறவங்கல்லா பாத்தீங்க அப்டின்னா ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்டின்றதுனால அவங்க வீட்ல உணவுகள் தயாரிக்கிறது இல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா போற வழியில நம்ம கடையில வாங்கி சாப்டுட்டு அப்டி வேலைக்கு போயிலா அப்டின்ற மாதிரி அ கெளம்பிட்றாங்க அதனால அவங்க வந்து அந்த ரோட்டு கடையிலே வந்து அதிகமா சாப்பறது திரும்ப அவங்க வரும்மோது அஹ் சாயங்கால வருபோது கூட அவங்க ஏதாச்சு அந்த அஹ் பானிபூரி இல்லன்னா வந்து அந்த அஹ் காளான் இந்த மாதிரி எல்லா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாரி அந்த ரோட்டு கடையில பண்ற உணவுகள்ல எல்லாமே வந்து அந்த மசாலாக்கள் வந்து அதிகமா போடுவாங்க அந்த ப்ப தூள்களா இருக்கட்டு எல்லாமே வந்து வந்து நெறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க அதனால வந்து உடம்புக்கு அது வந்து முன்னாடி எல்லா வந்து நீங்க சொல்ற மாரி வேலக்கு போறாங்க அப்டின்னா அவங்க அந்த கேப்பங்கோழ் இல்லேன்னா களி அந்த மாரி எடுத்துட்டு போவாங்க அது அவங்களுக்கு வந்து சா ஒரு வேள சாப்பிட்டா கூட அது வயிறு ஃபுல்லா திம்முன்னு இருக்கு பழைய சோறு சாப்பிடுவாங்க இதெல்லா வந்து அவங்களுக்கு உணவுல வந்து ஒரு ஆரோக்கியமாவு இருந்தது அந்த அஹ் அந்த உணவுக்கு ஏத்த வேல அவங்க செஞ்சாங்க ஆனா இப்பல்லா வந்து அப்படி கெடையாது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குற மாரி இருக்கு அதுவு வந்து நம்ம வெளிக்காற்று சுவாசிக்க நம்ம உள்காத்து சுவாசிச்சு அந்த மாரிலா வந்து அ ஒரு நல்ல ஒரு இது இல்லாம இருக்கு அதனால வந்து இந்த உணவு பழக்க வந்து மாற மாற நம்மளோட அ வாழ்க்கையே வந்து மாறுது அப்டின்னு சொல்லலா இந்த உணவு பழக்கத்தனால ஆ சில பேர் நெறைய குறிப்பா பெண்கள் வந்து இன்னேக்கு நெறைய விஷயத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் ஒரு சில விஷயத்துல வந்து அ பாதிக்கப்படுறாங்க அவங்களோட அந்த இன்னொன்னு சொல்லப்போனா அந்த நெறைய விஷயங்கள் வந்து உடல் மாத் மாற்றடையறதே வந்து இந்த உணவுனாலதா அப்டின்னு சொல்லால இப்ல்லா வந்து யார பாத்தாலு வந்து அதிக எடை கொண்டவங்களா இருக்காங்க இதுக்கெல்லா காரண என்ன அப்டின்னா அவங்க உணவு பழக்கத்த வந்து சரியா வந்து அ சாப்டாம அவங்க வந்து வேக வைத்த உணவுகள் சாப்டாம அந்த எண்ணெய் ஆ பன் தின்பண்டங்கள் அதுவ இரு ட்டும் இல்ல துரித உணவா இருக்கட்டு இந்த மாரி சாப்ட்டு சாப்ட்டு அவங்களுக்கு உடல் வந்து அக்கற இல்லாம இந்த மாரி சாப்பிட்டு அவங்க வந்து உடல் எடை அதிகரிக்கது இந்த மாரி ஒரு சில விஷயங்க உணவுல அ கட்டுப்பாடு இல் அப்டின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கயே வந்து வேற மாரி த்திரி மாறிடு அப்டின்னு தா நா சொல்லுவே நீங்க என்ன நேனக்கிறீங்க
ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா உண்மையாவே இந்த துரித உணவுகள் வந்து அ இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்களிட்ட இருந்து கூட வேகமா வந்த சிறுமிகள் எலா வந்து பூ படைறாங்க அதுக்கு காரணமே வந்து அந்த துரித உணவர்கள்னு சொல்லிற அந்த மைத மைத என்ற ஒரு பொருள் உணவு பொருள் தா நா நினைக்கிறே ஏன்னா அது வந்து என்னன்னா உடம்போட நமக்கு போய் ஓட்டிட்டு அ பல அந்த இது இரத் இரத்த சம்பந்தமான வியாதிகள் அதெல்லா வந்து வேகமா வருது அ இந்த மாரி இரத்த சோகை எல்லா வர்றதுக்கு காரண கூட அ இது ஒரு காரணமா இருக்கல்லா நா நினைக்கிறே அஹ் இது போக பாத்தீங்கன்னா நம்ம உணவு வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த முக்கியமா சொல்லப்போனா அந்த பொரோட்டான்னு சொல்ற அந்த மைதா கலந்த பொருள் அது அது போக அ இந்த இப்ப சிறி சிறுமிகள் எல்ல சாப்பிடுறாங்க இல்லயா அந்த நூடுல்ஸ் சொல்ற ஒரு உணவு வகைய இதெல்லா இதெல்லா துரித உணவுகள் தா ஆனா இப்ப ருக்குற காலகட்டங்கள்ல அ வேலை பழு சுமை இது காரணமா நமக்கு என்ன ஆகுதுன்னா அ நம்ம வாய் ருசியா சாப்புடணுனு நம்மளால அது வீட்ல செய்ய முடியாது ஏன்னா வேலை பழு இது கார்ணமா இருக்குறதுனால நம்ம வெளியேதா கடைகளுக்கு தா சென்று அந்த மாரி உணவுகள் ல்லா வந்து ஒரு சாப் புட்ற மாரி சூழ்நில இருக்கொ அப்டிங்கு போது அத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தா அது உண்மதா அப்டி அ அப்டி இரு இருக்கெல நம்ம அந்த காலநிலையோடு சேந்து சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளு மாறணு அப்டிங்கும் போது நீங்க சொல்வது போல நம்ம மாதத்திற்கு ஒரு ஒரு முறை ரெண்டு முறை அப்டி வேணுமா எடுத்து நம்ம சாப்டலா ஆனா வாரம் வாரம் நம்ம அதுதா சாப்புடணு அப்டின்னு சொல்லும்போதுதா நம்ம நம்மளுடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்படையுது இதனால நம்மளால நெனச்சு கூட பாக்க முடியாத பின் காலத்துல வந்து பெரிய பெரிய ஒரு வியாதிகள கொண்டு போய் விட்டுடுது அ இருந்தாலு நம்ம வந்து அத சமநிலைக்கு கொண்டு வந்து மாதத்திற்கு இரண்டு முறை அப்டி சாப்ட்டுக்கலா ஏனா காலநிலைக்கு ஏற்ப நம்மளு வந்து சேந்துதான இருக்க முடியு ஏன்னா அந்த காலத்துல இருப்பது போல இப்ப எல்லா உணவுகளு அதே மாத்ரி இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளோட உடல் நிலையு அதே மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது சோ காலத்துக்கு ஏற்ப நம்ம அதனால நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நல்லதுன்னு நா நெனக் இதை நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க இந்த மாதிரி வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து எல்லாமே மாறும்போது நம்ப உணவுகள்லயு மாற்றொ இருக்கு என்னதா நம்ம வந்து உணவுகள்ல மாற்றம் கொண்டு வந்தாலு அத வந்து நம்ம அத உட பயிற்சி மூலோ சரி பண்ணலா அப்டின்னு சொல்லலா ஏன்னா வந்து இன்னக்கி வந்து நெறைய பேர் வந்து சில பேர்லா வந்து நல்லா சாப்புடுவாங்க அவங்களுக்கு வந்து உடல் எடை கூடாது அப்டின்னும் போது அவங்களோட மரபணுதா காரணொ அதெல்லா ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து அ ஒத்துக்காது அந்த சமயத்துல அவங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க அப்டின்னா அவங்க அந்த சாப்புட்ற உணவுக்கு அந்த உடற்பயிற்சிக்கு அந்த உடல் வந்து சமநிலையில இருக்கு அப்டின்னு சொல்லா இந்த மாதிரி வந்து நெறைய உணவுகள் வந்து இப்ப நம்ம வந்து சின்ன வயசுல வந்து பிடிச்சு சாப்பிட்ட ஒரு உணவ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வயசுக்கு அப்றொ வந்து அத வந்து ஆ சாப்டவே முடியாது ஏன்னா அதனால வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த புரோட்டால எல்லா பாத்த ங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாரி அந்த மைதாக்கள் வந்து அதிகமா மைதா மாவ தா அதிகமா வந்து அதுல கலக்குறாங்க அது வந்து அந்த உப்பு அதெல்லா வந்து அந்த சோடா சார்ந்த உப்புகல்லா போடும்போது இன்னுமே அதுல வந்து அந்த உப்பி எழுந்து வர்றதுக்காக அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்றாங்க இன்னோன்னு சொல்ல போனா அதுல வந்து எண்ணெய வந்து அதிகமா ஊற்றி செஞ்சாதா அது வந்து கொஞ்ச எலகன பதத்துக்கு வரு அந்த மாரி ல்லா பண்ணும் போது அது வந்து நம்மளுக்கு நீங்க சொல்ற மாத்ரி அது உணவு குழாய்ல வந்து நம்மளுக்கு சீக்கிரொ செரிக்காது அப்டின்னு சொல்லலா அது வந்து ஓர ஓரமா தங்கி தங்கி அது வெளியேற்துக்கே வந்து ஒரு மாதங்கள் ஆகு அப்டின்ற மாரில்லா ஆய்வுல சொல்லியிருக்காங்க அதுவு ல்லாம அந்த நூடுல்ஸ் அப்டிங்கற ஒரு விஷயொ அதே மாதிரிதா ஏன்னா வந்து அதுமே மைதாலதா செய்றாங்க என்னதா வந்து நம்ம அந்த கோதுமையில செய்ய து அந்த மாரி விளம்பர படுத்தினாலு அதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல மைதா சேத்துதா அவங்க எல்லா பண் றாங்க இப்பல்லாதா வந்து நறைய உணவுகள்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா எல்லாரு வந்து அந்த உணவு பழக்க மாறணு அப்டிங்கறதுக்காக எல்லா அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்குறது அதுக்கப்புறோ வந்து வீட்லே ஆ சில பேர்ல்லா வீட்டுலயே மாடி தோட்ட செஞ்சு அதுல இருந்து வர்ற காய்கறிகள் பழங்கள் வெச்சு உணவு செஞ்சு அவுங்களோட ஆ வாழ்க்கைய வந்து உணவு முறையில நல்ல ஒரு இதுவா எடுத்துட்டு போறாங்க கீரைகளா இருக்கட்டு இந்த மாரி வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன உணவுகள் வந்து நம்ளுக்கு தா தெரியு எந்த உணவு சாப் பிட்டா எந்த மாதிரியான ஆ நம்மளுக்கு உடல் நிலையில மாற்றம் ஏற்படு அதுல வந்து என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு இந்த மாரி வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணணு மக் களிடே அப்பதா வந்து இந்த உணவு பத்தின ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சாதா அவங்க வந்து நாலு அடைவுல வந்து இந்த மாதிரி உணவு சாப் ட்டா இப்டி பாதிப்பு வரு அதனால் நம்ம அத சாப்புட்றது குறைக்கணு அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்ல்லா வந்து தோணு அப்டின்னு சொல்லா இன்னொன்னு நறைய பேர் வந்து அந்த உணவுல ஒரு கட்டுப்பாடு வேணு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு உணவு கட்டுப்பாடு அப்டிங்கறத ஒன்னு இருந்தா அவங்களோட வாழ்க்கையில வந்து ஆ எல்லா விஷயங்களு வந்து ஒரு சரிசமமான ஒரு நிலைய ஏற்படுத்து அப்டின்னு சொல்லா என்னதா பிடித்த உணவுகள் இருந்தாலு அது வந்து அ காலப்போக்குல வந்து கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்குற மாதிரி நம்ம வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோ அப்டின்னாதா உணவு நம்மளுக்கு அந்த உடலு வந்து சமநிலையில இருக்கு அப்டின்னு சொல்லலா இவ்ளோ நேரோ உங்க கூட பேச்